ஹலோ
ஹலோ இப்போ வந்து நம்ப ஷாப்பிங் பத்தி பண்
ஆ மிட் நைட் ஷாப் பிங்ளா நா ரொம்ப தடவ பண்ணிருக்கே இந்த நைட்ல ஆஃபர்ஸ் பாத்தா டெம்ட்டேஷன் அதிகமாக ஆகு எனக்கு எனக்குலா
மா மார்னிங் எழுந்து அப்றோ ரிக்ரேட் பண்ணுவீங்ளா
சம்டைம்ஸ் இது ஏன் ஆடர் பண்ணோம்னு ஃபீல் பண்ணுவே அதெல்லா எப்டி சொல்றது மேபி ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட்டா சம்டைம்ஸ் வரு அப்றோ ஆ அந்த லைக் அந்த ஃபோட்டோ இப்ப நம்ம வந்து ஒரு ஆ ஆப் எடுத்துக்கறோனு வச்சுக்கோங்க அந்த த சாரி ஷாப்பிங் வெப்சைட் ஆப்னு வச்சுக்கோங்க இப்ப அதுல பாக்கும்போது இந்த பிக்சர் வந்து நல்லா இருக்கு ஆனா அந்த பிக்சர் வந்து நமக்கு நேர்ல பாக்கும்போது ரொம்ப கேவலமா வந்துரு அப்போ அப்பதா நா ஃபீல் பண்ணுவனே
ஆன்லைன்ல கிளாத்ஸ் ஆர்ட்ரு பண்ணா சைஸ் இஷ்யூ வருமா
ஆமா நெறைய டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் டிஃரெப்ண்ட் ஃபிட்டிங்ஸ் நான் ஒரு பிராண்ட் ஆர்டர் பண்ணா இன்னொரு பிராண்ட் வரு இன்னொரு பிரா இன்னொரு பிராண்டோட லைக் அந்த பிராண்டோட சைஸ் வந்து நா வந்து எஸ் ஆர்டர் பண்ணா எம் வந்துரு எம் ஆர்டர் பண்ணா எக்ஸ் எல் வந்துரு சோ அது மாரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைஸு பிராண்ட்லா வந்துரு
அதா ரி ரி ரிவ்யூஸ் பாத்து கம்பேர் பண்ணணு
ஆமா நா அதுல் ரிவியூஸ் மட்டு பாத்து அப்டியே விட மாட்டே கமெண்ட் செக்ஷனு பாப்பே லைக் அது எத்தன அ எத்தன ஸ்டார் வாங்கிருக்கு எத்தன கமன்ஸ் வாங்கிருக் கு இந்த கல க்வாலிட்டியா இருக்கா அப்டின் தா நா செக் பண்ணுவே
டெலிவரி பர்சன் லேட்டா வந்தா கால் பண்ணுவாங்களா
ஆமா லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கனு கேப்பாங்க என்னோட லொக்கேஷன் எங்க இருக்குனு அப்றோ அவ்ங்க வந்தோன்னே வர வரையு நா வெய்ட் பண்ணிட்டே இர்ப்பே ரொம்ப எதிர்பாப்பே நானு
பேக்கேஜ் ஓப்பன் பண்ணமோது எக்ஸைட்மெண்ட் இருக்குமா
சம்டைம்ஸ் எஸ்பெஷலி இம்பாட்டன்ட் பார்சல் பார்சல்னா
பபுள் ராப் இருந்தா அதோட செப்ரேட் ஹேப்பினஸ்
ஆமா எனக்குலா செம்ம எக்ஸைட்டா இர்க்கு எப்டி சொல்லற்து இப்ப எதாச்சு ஒரு நியூவா ஆடர் பண்ணன் வெச்சுக்கோங்க இப்ப நா அது வரைக்கு வெய்ட் பண்ணுவ கா அம் அது எப்போ வரு எப்ப வருன்னு அதுக்காக நா அத் அதோட இது ட்ராக் கிங்லா ஐடில்லா பாப்ப எப்ப வரு எப்ப வருன்னு அப்ப அந்த ஆடர் வந்தோன்னே எனக் ரொம்ப எக்ஸைட்டா இர்க்கு
பபுள் ராப் இருந்தா
ஆமா நா அந்த பபுள் ராப்ப கூட வெச்சு வெளாடிட்டே இர்ப்பே அதோட ப்ரெஸ் பா அத் ஒன்னொன்னா ப்ரெஸ் பண்ணி பாக்கற்து அது ஒரு தனி சாட்டிஸ்ஃபேக்ஷன்
ஆன்லைன் ஷாப்பிங்னால அன்னெசசரி ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆய்டுச்சா
வாயம் போணும் கொஞ்சல்லாம் பேசாத
ஆ
ஆமா பிஃபோர் பாக்க கூட முடியாது இப்போ ஒன் க்ளிக்ல ஆடர்
சேவ் மணி எல்லா ஆஃபர் போடுது
ஆமா ஆமா கரெக்ட்டு தா
ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமண்டேஷன் பாத்து ஆட்ரு பண்ணுவீங்ளா
ஆமா மோஸ்ட்டா நா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது பண்ணு அது போடு ஆடர் பண்ணுன் சொல்லுவாங்க லைக் கெஸஸ், கேஜெட்ஸ்ஸு, ஸ்கின் கேர் ஐட்டம்லா
ன்ஜஸ் ப்ரமோட் பண்ற ப்ராடக்ட்ஸ் நம்புவீங்களா
எல் எல்லா நேரோ கடயாது சம்டைம்ஸ் ஓவர் ஹைப்பா இருக்கும்
ரிட்டன் பிக்கப் ஈஸியா இருக்குமா
மோஸ்ட்லி ஈஸி தா பட்டு ரீஃபண்ட் லேட்டானா டென்ஷன் தா
ரீஃபண்ட் மெசேஜ் வரு வரைக்கு பயம்
ஆமா எக்ஸாக்ட்லி
ஃபெஸ்டிவல் சீசன் சாப் ஷாப்பிங் ஸ்பெஷலா இருக்குமா
ஆமா அதுவு இந்த தீப் தீபாவளி டைம்லல்லா செம ஆஃபர்ஸ் இருக்கு அ இப்ப நம்ம அப்பதா நம்ம நெறைய திங்ஸ்ஸே ஆடர் போடுவோமே
ஒரு திங்க் பை பண்ண போய்ட்டு நெறைய ஐட்டம்ஸ் காட்ல ஆட் பண்ணிடு
கரெக்ட் ஆமா செல்ஃப் கண்ட்ரோலே இருக்காது அதுலெல்லா
ஆன்லைன் ஷாப்பிங் வித்வுட் விசிட்லிஸ்ட் பாசிபளா
நோ சான்ஸ் விஷ்லிஸ்ட்டே ஃபுல்லா இருக்கோ
மணி வந்தா ஃபர்ஸ்ட்டு என்ன பை பண்ணுவீங்க
ப்ராபபிலி மொபைல் ஆர் ட்ராவல் ஐட்டம்ஸ் அது மாரி தா நா வாங்குவனே
ஆன்லைன் ஷாப்பிங்க்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொறஞ்சிச்சா
கொஞ்சோ கொஞ்சோம் பட் ட்ரெஸ் ஷாப்பிங்னா டேரக்ட்டா பண்ணாதா பெட்டர் ஏனா இப்ப நம்ம ஏதாச்சு ஒரு வெட்டிங்கு போறோ அங்க போனா அங்க இருக்க ஆ வெட்டிங் கலெக்ஷன்னா நேர்ல போய் பாத்து அது ஒரு தனி ஃபீலு ம்
டச் பண்ணி பாத்து வாங்றது செப்ரேட் சாட்டிஸ் ஃபேக்ஷன்ல
ஆமா ஆமா கரெக்ட்டு தா அதோட செப்ரேட் சாக்ட்டிஸ் ஃபேக்ஷன் தா
ஃப்யூச்சர்ல எவ்ரித்திங் ஆன்லைன் ஆய்டோ போலயே
மோஸ்ட்லி ஆமா டெக்னாலஜினால லைஃப் ஈஸியாடுச்சி
பட் வேலட் எம்டி ஆகுதுல
ஆமா அதுதா இருக்கட்துலே பிக்கஸ்ட் ப்ராப்ளம்
ஆன்லைன் ஷாப்பிங்ல ட்ரேக்
ஆமா நா ரொம்ப ஆடர் பண்ணதுக்கு அடேய் அப் பறொ டெய்லி செக் பண்ணுவ ஒரு ஒரு நிம்ஸமு செ செக் பண்ணிட்டே இருப்ப எப்பதா வரோ எப்பதா வரோ எப்பதா வரோன்னு
ஷிஃப்ட்டு ஸ்டேட்டஸ் வந்தா எக்ஸைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடோல
ஆமா எக்ஸாக்ட்லி டெலிவரி டேட் கவுன் டவுன் மாதிரி இருக்கோ
பேக்கேஜ் டேமேஜா வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா
ஒன்ஸ் பாக்ஸ் கொஞ்சோ டேமேஜா வந்துச்சு லக்கிலி இன்சைட் ப்ராடெக்ட் ஓகே தா இருந்துச்சு
அத பாத்தா டென்ஷன் ஆயிடுமே
ஆமா எனக்குலா செம டென்ஷன் ஆயிடுச்சு லைக் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் தா பயம் அதிகம் தா
ஆன்லைன்ல கேட்ஜெட் ஆட்ரு பண்ணா பயமா இருக்குமா
ஆமா கொஞ்சொ இருக்கு ஏனா மேபி ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்துருச்னா கொஞ்சோ கஷ்டோந்தா இப்ப ஃபோனு இப்ப வாட்சஸ் ஆ பிராண்டட் ஐட்டம்ஸ் அது மாரி
அதா ட்ரஸ்டட்டு செல்லர்ஸ் பாத்தா ஆட்ரு பண்ணுவோ
ஆமா ரேட்டிங்ஸ் தா இம்பார்ட்டன்ஸே
ஃப்யூல்ஸ் ஷாப்பிங் பண்ணுவீங்ளா
ரொம்ப ரீல்ஸ்ல பாத்த ஒடனே எனக்கு வந்து ஆடர்பண்ண தோனோ அதெல்லா
சோஷியல் மீடியானால ஷாப்பிங் டெம்டேஷன் அதிகோ
எக்ஸாக்ட்லி ஆட்ஸ் பாத்தா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது என்னாலல்லா
மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம்ஸ் ஆன்லைன்ல என்ன வாங்கியிருக்கீங்க
ப்ராபபிலி ஒரு மொபைல் ஃபோன்தா வாங்னே பரவால்ல நல்லாதா போது இன்னோ ஒரு பத்து வர்ஷோ கூட போவோ போல
டெலிவரி வர வர டென்ஷனா இருந்துச்சா
செரி டெய்லி ஓடிபி ரெடியா வ வச்சிட்டுருந்த த
டிஸ்கவுண்ட் கூப்பன்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா
ஹோ ஹால்வேஸ் கூப்பன் இல்லன்னா ஃபுல் சேடிஸ்பேக்ஷனே இருக்காது
டென் ருப்பீஸ் சேல் பண்ணாலும் ஹேஃப்
ஆமா கரெக்ட்டு தா
ஃப்ரண்ட்ஸ்கு கிஃப்ட்டு ஆன்லைன்ல ஆடர் பண்ணிருக்கீங்கிளா
ஆமா பர்டேஸ்ல க்கு மோஸ்ட்டா ஆன்லைன் கிஃப்ட்ஸ் தா நல்லா இருக்குமே சோ ஆன்லைன்லே வாங்கிடுவன் எல்லாம்
ஒ ரேப்பிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்கிளா
ஆ சம்டைம்ஸ் அது ரொம்ப கியூட்டா இருக்கும் போட்ரு இந்த ரேப்பெல்லா பண்ணிட்டு அந்த ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டறது
ஆன்லைன் ஷாப்பிங்ல பேஷன்ஸ் வேணுமா
ஆமா ஆமா இமீடியட்டா கெடைக்காதில்ல அதா
பட் நெக்ஸ்ட் டே டெலிவரி வந்தா செம்ம யூஸ்ஃபுல்
பட் நெக்ஸ்ட் டே டெலிவரி வந்தா செம்ம யூஸ்ஃபுல்
ஷாப்பிங் கார்ட்ல ஐட்டம்ஸ் ஆட் பண்ணி பைய் பண்ணாம விட்ருக்கீங்ளா
ஐயோ ஆமா கரெக்ட்டு ஃபாஸ்ட் டெலிவரி ரொம்ப யூ ஹெல்ப்ஃபுல்
செரி ஓகே நா வக்கிறன்
ஹே ஓகே நா வந்து எனக்கு இப்போ ஒரு வேல வேற ருக்கு நா போயி பண்றன் சரியா நீயும் போயி வேல செய் எதாச்சி ஃபோன கட் பண்ணு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சி